ம் என்ன பண்ற
ம் நா சும்மாதா ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு அந்த வட இப்ப உக்காந்து சாப்ட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்ருக்கே
என்ன வட ஓட்ட வடயா
ஆமாமா உளுந்த வட அதுக்கு பேரு உளுந்து வட
நா வந்து அதா சொல்லுவே ஓட்ட வட தா சொல்லுவே நா
ம் செரி செரி ம் நல்லாதா வந்துருக்கு நல்லா இருக்கு ஆனா என்ன கொஞ்சோ எண்ணெ புடிச்ச மாதி இருக் கு
ஓ சேரி சேர்
சும்மா தா
ம்
சும்மாதா டைம் பாஸ்க்கு செய்யலான்ட்டு எதா சாப்பிட்னு போல இருந்துச்சு எந்தாச்சு நல்லா தீடீர்னு அத செஞ்சே ம் ம் டேஸ்ட்டு தானு சாப்புட்டே அது நியூஸ் பேப்பர் போட்டு அந்த ஆயில அமுக்கி வடப்போச்சே அந்த மூவில பண்ணுவான்ல அந்த மாரி பண்ணி சாப்ட்டுருக்கே
ம் அத கம்மியா போட்டாலு ஆயில் அதுல அப்டிதா நெறைய தா வரு அதுல பஜ்ஜில எல்லா ம் ஆமா ஆமா கரெட் தா ம் அப்றோ நீ எதுல டம்ளர்ல அது இது பண்ணி திரும்பி அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கணு
என்னது
அந்த ஆயில் நியூஸ் பேப்பர்ல போகுதுல்ல அத சொல்றே திரும்ப ரீயூஸ் பண்ணாலல்ல ஆமா இப்ப வேஸ்ட்டா போகுதுல்ல நியூஸ் பேப்பர்ல
ஆமாண்ணே
ம் நெக்ஸ்ட் டைம் அப்டி பண்ணு
ம் நல்
ம் அதா வேஸ்ட் டா போதுல்ல அதா ஆயில் ம்
இப்ப நார்மலவே வந்து ஆயில் வந்து ரீயூஸ் தா பண்ணுவே ஆனா அப்டி பண்ண கூடாதுன் சொல்லுவாங்க இந்த மாத்ரி சிக்கனெல்லா வறுப்போல அப்போ நெறைய ஆயில் வேஸ்ட்டாகு அது வந்து ரீயூஸ் பண்ணுவே நா
அப்டியே வெச்சுப்பே நானு அதா பண்ணுவே ஏனா இவ்ளோ ஆயில் எப்டி வேஸ்ட் பண்ண முடியு ம் ரைட் தா செரி விடு யார் சொன்னது அப்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு
ஆ அப்டி வந்து நா பாத்தே எதுலியோ இன்ஸ்டால தா எங்கியோ பாத்தே போல ம் எல்லா அப்றோ கம் ஏ எனக்கு தேவையில்லத வேல நம்ம கமண்ட் போட்ட எல்லாருக்கு தெரியு
நீ அதுக்குன்னு ஒரு ஐடிய ஓபன் பண்ணிக்கோ கமெண்ட் அடிக்கிறதுக்கு நாங்க காலேஜ்ல பிளான் பண்ணமே ஞாபக இருக்கா அ ஒரு குரூப் ஆ குரூப் கிரியேட் பண்ணிக்கலா ஐ டி ஆ அந்த ஐ டி வந்து எல்லாருக்குமே சாட் பண்லானு
அந்த ஆச ஆசையோட போயிருச்சு
ஆமா இப்பவே பண்லா குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி பண்லா
உம்
பாக்கலா
இப்போ கிரியேட் பண்ண போறாரு ஐ டி கேட் பண்ணிட்டு
என்னது
நா ஒரு பேஃக் ஐ டி கிரியேட் பண்ண போறே இப்போ
பேஃக் ஐ டி சேரி சேரி கிரியேட் பண்ணு
உம்
ஷேர் பண்ணி எல்லாத்துமே கமெண்ட்ஸ் அடி
ஆமா ஏதாச்சு இப்ப சும்மாவே ஏதாச்சு தேவைல நமக்கு கமெண்ட் பண்ணுங்க ஐ டி யம் பண்ணுங்க பாலோ பண்ணுங்க அப்போதா வரு அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லா யூஸ் ஆகு நமக்கு நார்மலா ஒர்க் ம் ஒர்க் ம் ஹம் லிங்க் வேணு அப்டினா கூட வந்து நாம ஏதாது பண்ணனுமா நீங்க என்ன டைப் பண்ணனு அப்டின்னு சொல்லுவாங்க இது அதுக்லா யூஸ் ஆகட்டுனு வெச்சிருக்கே உம் உம் ஆம்மா கரெக்டு தா அதுக்குதா நல்ல விசயத்துக்குதா பேர் வெச்சு ஏதாச்சு பாய் பேர்ல வெச்சுக்கணு இல்ல நார்மலா இருக்காது
சேரி சேரி வச்சுக்கோ பாத்தா பொண்ணுங்கல்லா மெசேஜ் பண்ண போறாங்க
இல்ல அதா பாய் பேர்ல வைக் லா இல்லாட்டி வந்து ஏதாச்சு வந்து ஒரு நார்மலா ஹ
சேரி சேரி ம் இப்டினா அதுக்குனு தெரியுதுல
ஒரு கியூட்டி பாய் அவ்ரு
சரி சரி கிரியேட் பண்ணு கிரியேட் பண்ணு ஆனா அதுல யாருமே ஃபாலோவர்ஸ் இல்லன்னா பேஃக்கு நெனைப்பாங்கல்ல
நாம போக போக அதுவே ஃபாலோவர்ஸ் வந்துரு பப்ளிக் ஐ டி யா வச்சுக்கிறேனா அப்ப ஃபாலோவர்ஸ் வந்துரு
ம் சேரி
ம் பாப்போ
அவ்ளோதா
ம் ஆமா நா உனக்கு கால் மெசேஜ் பண்றே வாரிய அப்டின்ட்டு உம் ம் சரி சரி
உம் அப்புறம் நாளைக் எங்க நாளைக்கு எங்க அப்பா அம்மாக்கு ஏனிவர்சரி
மம அப்டியா
உம் ஆமா
ம்
வெளியே கூப்ட்டு போலான்னு இருக்கே
உம் சரி சரி பாப்போ
ரெஸ்டாரண்ட் தா
ம் ஓகே எந்த ரெஸ்டாரண்ட் போலதா இருக்கே ஆமா
ம் செரி அது வச்சு இப்போதா நெக்கே
ம் எந்த மாதிரியான ரெஸ்டாரன்ட்டு கேராண்ட ம் ஓகே ஓகே ம் விஷ் பண்ணேனு சொல்லு நா கூட ம் உங்க அம்மாக்கு நா ஞாபக இருக்னானே தெரில
ம் இருக்குமே வெள்ள பொண்ணு வெள்ள பொண்ணுன்னு சொல்லுவாங்க
வெள்ள பொண்ணா செரி செரி இன்னொரு வெள்ள பொண்ணு கூட இருக்குமே
அதுயாரு அது அதுயில்ல ஆமா ஆமா அது அ
ம் என்ன வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹலோ ஹலோ கேக்தா